ஆ கேக்குது ஹலோ
ஆனா அப்டி எத்துக்கிட்டா
கேக்குது கேக்குது
ஆ இப்போ நம்ம எத பத்தி பேச்லா அப்டின்னா அ திரைப்படங்கள் அ பத்தி பேச்லா இப்ப வந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான திரை படங்கல்லா புடிக்கு அப்டின்னா அதாவது சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு திரைப்படமா இருந்தா எனக்கு கண்டிப்பா பிடிக்கு அதாவது இ ப்போ வந்து அடுத்தது என்ன நடக்கு அப்டிங்கறதே வந்து நம்மளுக்கு தெரியாதுல ஒரு சில படத்துலல்லா அது வந்து அ சஸ்பன்ஸாவே வெச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே அ எனக்கு ரொம்ப புடிக்கு அதாவது அ இவங்கதா வந்து இதுக்கு தூண்ணதா இந்த இந்த இதுக்கு எல்லா த்துக்கு அ சம்பவத்துக்கு எல்லாத்துக்கு காரணோ இவங்க தானா அப்டிங்கறதே வந்து தெரியாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லா வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ இப்ப வந்து நா சமீபத்துல லவன் ஒரு பட பாத்தே அந்த படத்துல என்ன அப்டின்னா ரெண்டு பேர் வந்து அண்ண தம்பிங்க இருப்பாங்க அதுல வந்து ஒருத்தனுக்கு வந்து இருட்டுன்னா வந்து பயோ அந்த இருட்ட வந்து சாதகமா பயன்படுத்தி ஒரு சில பசங்கள்லா வந்து கதவ சாத்திருவாங்க அந்த மாதிரி அதாவது ட்வின்ஸ் அந்த ஸ்க் கா ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களு ட்வின்ஸா ப்பாங்க அந்த மாரி ஒரு விஷயோ இருந்தது அதுக்கப்புறோ அந்த அ பைய எறந்தது காரண யாரா இருந்தாங்க யார் யாரெல்லா இருந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து அந்த ட்வி ட்வின்ஸ் எல்லாரையு வந்து ஒவ்வொருத்தரா வந்து இது பண்ணனு அப்டின்னு அவங்கள விட் டு பிரிய வெச்சு பாக்கணு அப்டின்னு இல்லல்ல தமிழ் படமேதா, அது நா பாத்திருந்த அ இது வந்து நா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி மாரி போட்டுருந்தாங்க அது அப்டியே ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரிதா நா வந்து பாத்தே எனக்கே வந்து ஆச் சிரியமா இருந்தது ஆ அ ஆனா இதுக்கப்பறோ எதுல இதுல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்டிங்கறது எனக்கு தெரில ஆனா இது வந்து தெலுகு நடிகர் வந்து நடிச் சிருந்தாரு ஆனா அவர் தமிழ் ஆளுதா ஆனா நடிச்சிருந்தாரு அந்த படோ எனக்கு அ அபிராமி அவங்கல்லா வந்து நடிச்சிருந்தாங்க அதனால கொஞ்சோ ஆ ச்சரியமாதா இருந்தது அந்த பட பாக்கும்போதே ஆனா வந்து எனக்கு ட்விஸ்ட் வந்து இப்டிதா அப்டியே க கடைசில வந்து எல்லாமே வந்து இவந்தா எ அந்த கூட அந்த ஏற்கனவே எறந்த பையனோட அண்ண கூட பொறந்தவ அப்டிங்கறதே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து செம டுவிஸ்டா இருந்தது நா எதிர்பாக்கவே இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப அது அற்புதமா எடுத்துருந்தாங்க அந்த ஒரு படோ அப்பறோ வந்து இப்ப வந்து வேற ஒரு தெலுகு படம்னு நெனைக்கிற அது வந்து ஒரு தமிழ்ல டப்பிங் பண்ணி ஹிட்டுன்னு ஒரு படம் அதுவுமே நல்லா இருந்துது ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் வைக்க வைக்கதா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துது அதுக்கப்றோ வந்து ஒரு சில படம்ல்லா நா வந்து தேட்டருக்கு போயிட்டு அங்க வந்து மொக்க வாங்ன படல்லா இருக்கு ஜெயம் ரவி படோனு நெனைக்கிற அவரு படோ அது வந்து நா ஜெயம் ரவி அப்பறோ நயன்தாரா அவங்கல்லா நடிச்சதுனு நெனைக் க்கிற அதாவது ஃபஸ்ட் இன்டர்வெல்ல வந்து அ ரொம்ப சஸ்பென்ஸா இருந்தது எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துது அப்றோ வந்து கொஞ்சோ பாக்குறதுக்கு பயமாவு இருந்தது அந்த படோ அதுக்கப்றோ போக போக சேரி அ ஒரு சைகோ படம் மாதிரி அது நா வந்து சேரி ஃபஸ்ட் பிரேக்ல இன்டர்வல் விட்டதுக்கப்பறோ ஐயோ யாரா இருக்கு அந்த சைக்கோ அப்டின்னு நெனைச் சிட்டே இருந்தா கடைசில வந்து மொக்கையா முடிச்சுட்டானுங்க அத எங்களுக்கு வந்து சட்டிஸ்ஃபைடாவே இல்ல ஆமா அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சில டைம்லா வந்து ஏன்டா போனோ அப்டிங்கற மாதிரி ஆயிருக்கு அதுக்கப்றோ இன்னொரு ஒரு படம் போனோ மெய்யழகன்னு ஒரு படம் போனோ அது வந்து என்னன்னா ஆ கரெக்டா அந்த ஸ்டோரி வந்து முடிக்கிற மாதிரி ஆ லாஸ்டா வந்து ஒரு மாதி ரி நல்லாதா இருந்துது இருந்தாலு ஏதோ ஒரு எடத்துல ஏதோ அ ரொம்ப வளவளன்னு பேசுன மாரி இருந்துது ஒரு சில ஷார்ட்ஸ்லா எனக்கு அதெல்லாமே வந்து கொஞ்சோ இதுவா இருந்து மத்தபதி ஓகே அப்டிங்கற மாரிதா இருநதுது அந்த படமு அந்த படமு வந்து நா எதிர் பாக்கல இந்த ஆனா நெறைய பேர் அது வந்து அ எப்டின்னா அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் இருந்து இவங்கனே தெரியாம ஒரு பாண்ட் இருந்தா அந்த படம் புரியு அப்டின்றாங்க
சில விஷயங்கள் வந்து அதுல படத்துல புரியாமதா இருந்துச்சு அது எது இப்டி எடுத்தாங்கனு தெரில ஏன்னா இப்போ எல்லா விதமான ஆடியன்ஸ்சு இரு ப்பாங்க இல்லையா அப்டின்னுபோது அந்த மக்களுக்கு வந்து ஒழுங்கா புரியிற மாரி நறைய படங்கள் அந்த மாரிதா இருக்கு ஆ என்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலதுல வந்து எண்டு வந்து இந்த மாரிதா இருக்குமானு நம்ம வேற மாதிரி ரொம்ப யோசிச்சிருப்போ ஆனா அது வந்து அப்டியே சப்பையா முடிச்சிருவாங்க அதெல்லா கூட நறைய நடந்துருக்கு நா வந் து ஒரு படம் பாத்துருந்த என்னன்னா அது வந்து ஐரஸ்ன்னு ஒரு படோ அது வந்து மலையாள படோ, அந்த படம் வந்து ருக் அ அந்த இன்ஸ்டாகிராம்லதா பாத்தே அதுல வந்து ரொம்ப இது ரொம்ப பயமா இருக் ஓ அப்டி இப்டின்னு போட்ருந்தானுங்க ஆனா எனக்கு அது பாத்ததுக்கப்பறோ எனக்கு பெருசா பயோ ஒண்ணு கெடையாது ஒரு வேல நைட்டு பாத்துருந்தா நல்லா இருந்துருக்கும் போல நம்ம பகல்ல பாத்தனால பெருசா ஒரு பயமு கெடைக்கல ஆ ஏனா னா அவ வந்து ரொம்ப ரிச்சான பைய ஆ அவ வந்து ஒரு பொண்ண வந்து ஆ அந் ஒரு பொண்ண வந்து ஆ க்ளாஸ்மேட் போல அதாவது சும்மா இந்த மா ஆ க்ளாஸ்மேட் மாதிரி அந்த பொண்ணுருக் அந்த பொண்ணு வந்து எடுத்தொனே அந்த பொண்ணு செத்த மாரிதா காட்டுவாங்க அந்த பொண்ணு ஏ செத்துச்சு அப்டின்றதா கதையே ஃபுல்லாவே ஆ என்னன்னா அவங்க அந்த பொண்ணு வீட்ல வந்து ஒரு பைய அவ் அவங்க அம்மா வந்து வேல செய்வ ஒருத்தவங்க வேல செய்வாங்க அவங்களோட பைய வந்து இந்த பொண்ண வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவா சிங்கிள் அதாவது ஒரு தர காதல் மட்டு இவர் இவரு மட்டு லவ் பண்ணுவாரு
ம் ம்
என்னன்னா அ அவ அவ கிட்ட போய் சொல்லும்போது அவ வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவ நல்ல படிச்சு ஒரு நல்ல பரதநாட்டியம் டான்சரா இருப்பா அப்டின்னும் போது அவளுக்கு புடிக்காது அவ வேணான்ருவா இவன் தா அந்த பொண்ண வந்து என்ன பண்ணிருப்பானா கொன்றுப்பா கொண்ணுட்டு அவனு செத்துருவா கொண்ணுட்டு அவனு செத்துருவா ஆனா அவங்கம் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்ல வந்து அந்த பையன வந்து சாகாத மாதிரி செத்த ஆ என்னது சாகாத மாதிரி வெளிய வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவனுக்கு ஒடம்பு செரியல அப்டின்னு சொல்ட்டு வீட்லயேதா இருப்பா அவ வீட்டுக்குள்ளயேதா இருப்பா ஆனா அது பொனோ பொனத் அப்டியே வந்து ஆ என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்டி செம்மையா மேக் பண்ணிருப்பாங்க அந்த பொணத்துக்கு சூப்பரா அப்டியே வந்து இந்த பொணம் வந்து ரொம் ரொம்ப நாளா இதுவ இதுவா இருந்தா எப்டி இருக்கு அது மாரி ஸ்கெலிட்டடாகி மூஞ்சு மட்டுந்தா தெரியு ஒரு மாதிரி இருக்கு அந்த பொனமே வந்து நடந்து அ வந்து அவனை சாவடிக்கிற மாதிரி அந்த மாரிலா படம் லாஸ்ட்டா முடியு சாவடைக்கு மாரி வரு ஆனா இவ வந்து என்ன பண்ணிருவா இவ லாஸ்ட்டா அத கண்டுபுடிப்பா யார கொல பண்ணா அவன யாரு கொல பண்ணா அப்டின்ற மாரி ஆனா பஸ்ட்டு வரைக்குமே இவந்தா கொலப் பண்ணான்ற மாரி தா அந்த படத்துல காட்டுவாங்க லாஸ்டா தா சஸ்பென்ஸ் பண்ணி நல்வாருக்கு அந்த லாஸ்ட் லாஸ்ட்ல நல்லாதா இருந்துச்சு ஆனா பெருசா பேய் பட அளவு க்கு பெருசா பயோ அந்த அளவுக்குல்லா இல்ல ஆனா அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப அப்டியே என்னது ஆ இது அப்படி இருக்கு அப்படி இருக்கு இது வரைக்கு நா இந்த மாரி படமே பாத் அதல அப்டி இப்டின்னு போடுறானுங்களா அவனுங்க ப்ரமோஷனக்காக பண்றானுங்களா என்ன கதைனே தெரில
ம் ம்
நம்மா வந்து அத பாத்துட்டு ஓ இது பெருசா இருக்கும்ல நமக்கு பேய் படோ எனக்கல்லா பேய் படம்லா ரொம்ப புடிக்கு ஆ என்னன்னா அ ரொம்ப ஆ அதாவது நைட்ல பாக்க மாட்டே ஆ மதியானத்துல அந்தமால்லா பாப்பே ஆ அப்பறோ நானு இவரு தா பாத்துட்ருந்தோ பாத்துட்டு இதெல்லா ஒரு பேய் படமாடி நீ என்னவோ பெருசா சொன்ன அப்டின்ட்டு லாஸ்ட்ல சப் பேயாடுச்சா லாஸ்ட்ல த்ரில்லரா இருந்தது ஒரு த்ரில்லரான மூவியா இருந்தது பட் பேய் படோன் கேட்டா கெடையாது இந்த மாரி சில விஷயங்கல்லா நம்ம பாத்து ஆ அனுபவப்பட்டாதான புரியு அந்த மாதிரி படங்களு நறைய இருக்கு எனக்கு வந்து இந்த மாரி த்ரில்லர் நீங்க சொன்ன மாரி விறுவிறுப்பான படம் புடிக்கு அது இல்லாம இந்த ரொம்ப எமோ ஷனான படோ அழுக வக்கிற படனாலு ரொம்ப புடிக்கு ஆ ரொம்ப புடிக்கு அப்டின்னு சொன்னனா நம்ம இந்த மாயாண்டி குடும்பத்தார் வந்து ரொம்ப புடிக்கு அது ஏ அப்டின்னா எனக்கு ஒரு சீன் தா ரொம்ப புடிக்கு அந்த படமே ஆ எனக்கு புடிக்குன் சொல்லுவே ஏனா அந்த லா அந்த ம நடுவுல வந்து அவே தம்பி வந்து ஆ தம்பிய வந்து மதிக்கவே மாட் டாங்க ஆனா வந்து அவே வந்து மொய் வச்ட்டு போவா அம்பதாயரூவா மொய் வச்ட்டு போவா அங் அவே படிக்க குடுத்த காச வந்து அப்டியே மொய் வச்ட்டு போவா அவுங்க அக்கா அப்டியே அழுதுகிட்டு ஓடி வருவாங்க அது வந்து ரொம்பவே சூப்பரான சீனு ஆ அத வந்து எப்டின்னா என்ன எப்ப பாத்தாலு அழுவே அத ஆனா சன்டீவி ல நறைய வாட்டி போடுவாங்க அந்த படத்த ஆனா எப்ப பாத்தாலு எனக்கு அழுக வரு அப்பனா நமக்கு எவ்ளோ நம்ம கனெக்ட்டாயிருப்போ அந்த படத்துல அந்த மாத்ரி அந்த மாத்ரி படங்கள் அந்த மாரி குடும்ப ஆ இந்த குடும்ப நிகழ்ச்சி படோ நா சும்மா எனக்கு அழுக வந்தாலே எனக்கு அந்த படோ ரொம்ப புடிக்கு அப்டின்ற மாரி ஏனா நம்ளுடைய எமோஷனோட அது டச்சாயிடுச்சுனாலே அது நமக்கு கண்டிப்பா வந்து ஆ ஒரு நல்ல ஒரு புடிச்சமான படமா தா மாறிடு
ஆமா ஆமாங்க கண்டிப் பா எனக்கு அந்த இந்த படம் மாதிரி இன்னொரு படம் முத்துக்கு முத்தாகனு ஒரு படோ அதுவு நா வந்து எப்ப பாத்தாலு அது வந்து அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நானே அது ம ம அந்த டய்லாக்கே மெமரி ஆய்டுச்சுன் சொல்லலா அந்தளவுக்கு வந்து அது பாத்தா கூட எப்ப பாத்தாலு சலிக்காது அந்த மாத்ரி படங்கள்ல அதுவு ஒரு
ஆமா அந்த படத்துல வந்து எனக்கு அவுங்க சாகறது வந்து ரொம்பவே அழுகயா வரு ஆ அவுங்களே சாப்பாடு சமச்சு அதுவு வந்து அவர் வேற நல்லா இருக்குன் சொல்லி சாப்டுவாரா அது ரொம்ப ரீசெண்டா கூட அந்த படம் போட்டாங்கன் நெனைக்கே
ம் ஆமாமா போட்டாங்க
அந்த படத்த பாத்து நா ஒக்காந்து அழுதுட்ருந்தே என்னன்னா எ கணவர் கேப்பாரு ஆ இந்த படத்த நீ எத்தன வாட்டி வாட்டி பாக்குற அப்டின்னுவாரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தடவ பாத்துருப்பே அப்டின எப்ப பாத்தாலு அழுதுட்டே இருக்கடி லூசாடி நீ அப்டின் கேப்பாரு இல்ல எனக்கு நெஜமாலே அழு நா அழுகுறே ஒங்களுக்கு அழுக வரலன்னா அது அவுங்கவுங்களோட இதுல்ல ப்ப சிலோங்ளுக்கு அழுக வரு சில நமக்கு நம்மலா ரொம்ப நாலா வந்து ரொம்ப ஆ ரொம்ப வந்து என்ன சொல்றது எளகுன மனசு எனக்கு டக்குனு அழுக வந்துரு நம்ம என்ன பண்ண முடியு அதுக்காக அழுகா
ஆமாங்க ஆமா இப்ப நா கூட ரீசென்ட்டா தெய்வ திருமகள் அந்த படம் பாத்தே நா அந்த படம் முழுசாவே பாத்தது இல்ல எனக்கு பாதி பாத்துருக்கே க்ளைமேக்ஸ் மட்டு எனக்கு என்ன ஞாபகோ இல்ல இப்ப ரீசென்டா போட்டாங்க கே டிவி ல நா அத பா த்தே பாத்துட்டு ஆ எனக்கு ரொம்ப ஒரு ஒர் மாரி என்ன மீறி ஒரு அழுக வந்துருச்சு ச்ச விக்ரம் வந்து எப்டில்லா இந்த வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவருக்கு எதுக்குமே வந்து அவார்டு குடுக்கலயா அப்டின் ஒரு
வந்து சரியா வர்ல
ஆ மைன்ட்டு சரியில்லாதோங்க மாரி நடி க்கிறது நார்மலான ஃபர்சன் அவரு அவரு ரொம்ப அழகா நடி வச்சிருந்தாரு கொஞ்ச எடத்துல கூட அவர் வந்து நா நல்லா இருக்கற மாதிரி இருக்க ஆள் அந்த மாதிரி தெரியவே இல்ல ரொம்ப அற்புதமா வந் து நடிச்சிருந்தாரு அதெல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த கோர்ட்ல வந்து ஒரு வார்த்த சொல்லிருப்பாங்க ஒன் ஒன்னால வந்து வயசானதுக்கப்புறோ வந்து நீ அவள பாத்துக்க மாட்ட அவதா ஒன்ன பாத்துக்குற மாரி இருக்கு அப்டிங்கிற ஒ அந்த வேடு வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கு என்னதா அவர் வந்து மிஸ் அண்டஸ் டன்டிங் பர்சனா இருந்தாலும் ம் அந்த ஒரு விஷயோ அழகா அந்த டேரக்டர் வந்து அந்த படத்துல காமிச்சிருப்பாரு திரும்ப அந்த கொழந்தைய எடுத்துட்டு போய் அவங்க அ அ ஒய்ஃபோட தங்கச்சிக்கிட்டே குடுத்துருவாரு அதெல்லாமே ரொம்ப ஒரு எப் ப்புட்றா இந்த மாரில்லா சீன் வச்சி எடுக்குறீங்க அப்டிங்கிற மாதிரில்லா இருக்கு அந்த மாரி நம்ம எதிர்பாராத ஒண்ணு நடக்குது அப்டின்னும் போது அதுவுமே நம்ளுக்கு வந்து டக்குனு அது கண்ல இந்து தண்ணி வர மாரி ஆரம்பிச்சிரு இவ்ளோ நேரோ உங்க கூட பேசினதுலா அழகா இந்த திரை படங்கள் பத்தி அதும் நேரம் கடைத்தால் பேசுவோம் நன்றி வணக்கம்
ஆ நன்றி வணக்கம்